ம்
எப்டி இருக்கீங்க உங்கள பாத்து ரொம்ப மாசோ ஆயிருச்சு
ஆ நல்லா இருக்கேன்ம்பா நீ எப்படி இருக்க
நா நல்லா இருக்கே நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புன இமேஜ் பாத்தே ரொம்பவே ஒல்லியாயிட்டீங்க
அப்டியா ரொம்ப வெயிட் போர்றத எல்லாரும் சொன்னாங்க குண்டாயிட்டே போற வெயிட்ட கொறைன்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் டயட்ல இருந்தே இப்ப நா ஸ்லிமாயிருக்கேனா நல்லா ஒல்லியாயிருக்கேனா
முன்னாடி நா பாத்ததுக்கும் இப்பக்கும் ரொம்பவே ஒல்லியாயிருக்கீங்க நீங்க என்ன கடப்புடி ச்சீங்க இப்புடி ஒல்லியாகுறதுக்கு
நானா நா வந்து சிம்பிள் டயட் தாம்பா காலையில எந்திரிச்சோன காபி டீ எல்லாம் குடிக்கிறதே இல்ல இப்ப ஃபுல்லா வந்து காலையில எந்திரிச்ச ஒட்ன சுடிதண்ணியில வந்து லெமன் ஒரு ரெண்டு சொட்டு அப்புற வந்து ஒரு ஸ்பூன் தேன்னு கலந்து குடிச்சே அது ஒரு டெய்லி அந்த மாரி ரொட்டீன் நா பண்ணிட்டே இருக்கே நமக்கு ஒரு நாளைக்கு வந்து லெமன் ஜூஸ் ஒரு நாளைக்கு வந்து ஜீரக தண்ணி
ம்
அந்த மாதி ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொன்னா குடிச்சிட்டே இருந்தே ரெண்டு மாசத்துல கொஞ்ச சிலிம்மான மாரி எனக்கே தோணுச்சு இப்ப பரவாயில்லையா நல்லா இருக்கேனா
ஆம்மா நல்லா இருக்கீங்க நானும் அத கடைபுடிக்கிறே சரி சாப்பாடு பத்தி வேணா நீங்க உடற்பயிற்சி என்ன கடப்புடிச்சீங்க
உடற்பயிற்சின்னா காலையில வாக்கிங் போறேம்பா ம் டெய்லி வந்து தெனமும் வந்து இந்தா கோயில் பக்கொ வந்து புல்லா ஒரு மூனு ரவுண்டு நால் நாலு ரவுண்டு சுத்தி ஆ நடந்துட்டே இருந்தேன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஆ அப்டியே ஃபுல்லா வந்து அந்த நாலு ஃபுல்லா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருக்கு ஆ மத்தியானொ தூக்கம் வர மாட் டேங்குது மத்தியான தூங்காம இருக்கன்னால ராத்திரி நல்லா தூக்கொ வருது
ஓகே போன வருடம் உங்களுக்கு கால் அடிப்பட்ட தா சொன்னாங்க இப்ப உங்களால நடக்க முடியுதா
அது ஃபிராக்சர் ஆகி ஒன் இயர் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல்லப்பா இப்ப பரவாயில்ல ம் நடக்கிறதுக்கெல்லாம் முடியுது சரியாயிடுச்சு என்னா கால்வலி கொஞ்ச முட்டி வலி இருக்கு கால்வலி இருக்கு அது நடக்காமருந்தா ரொம்ப வலி அதிகமாயுன் சொல்லி டாக் டர்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா காலையில கொஞ்ச நேரம் நடங்க அ நடக்கிறதுதா நல்லது உங்களுக்கு வெயிட் போடாம இருக்கணு ரொம்ப குண்டாயிட்டிங்னா அப்புற உங்க ஆ ஒட ஒடம்போட பாரத்தைய உங்களால தூக்க முடியாது அதனாலதா கால் வலி மூட்டு வலி எல்லாமே வருது தெனமும் நடந் நட ஒரு அர மண் நேரமாவது நடக்கணும்னு சொல்லியிர்றாங்க அதுக்காகவே நடக்கிறேன் நானு
பொதுவாவே வந்து நாப்பது வயசு ஆ தான்றவங்களுக்கு வந்து இந்த முட்டி வலி வந்து வருது இது ஏன்னா வந்து அவுங்க சின்ன வயசு ல வந்து சரியான அ புரோட்டீன் சத்த வந்து அவங்க சாப்பிட மாட்றாங்க அதுனாலயே இந்த கால்வலி வந்து அவுங்களுக்கு வருது
ம் புரோட்டீன் சாப்புட்னுனா என்ன சாப்புட்றது என்ன சாப்புட்றதுன்னே தெரியமாட்டேங்கிது
புரோட்டீன் சதோ உங்களுக்கு வேணும்னா கோழி கறி அதிகமா எடுத்துக்கணும்
ம்
முட்டை சாப்பிட வேண்டும் டெய்லி முட்டை சாப்பிட வேண்டும் அப்றோ வந்து பால் பால் குடிக்கலாம் நீங்கள் வெஜிடேரியனா இருந்தா பன்னீர் சாப்பிட்லாம் பன்னீர் சோயா டோஃபோ இந்த மாரி ஆ ஆ உணவுகளை நீங்க சாப்டுக்கலா நீங்க வந்து அதிகமா ஜிம் போறவங்ளா இருந்தீங்கன்னா இப்பல்லா ஜிம் பவுடருன்னு சொல்லியே வந்து ஒரு டப்பாக்கள் வருது அத வந்து பால்ல கலந்து குடிக்கலாம்
அப்படியா அந்த மாதிரி எல்லா இப்ப வருதா
ஆமா அது அதிகமா அது எதுக்காக சாப் சப்புட்றாங்கன்னா நீங்க நீங்க ஆ ஜிம் போம்போது உங்களுக்கு வந்து அதிகமா வந்து மசில் வந்து டியர் டவுன் ஆகு உள்ளுக்குள்ள மசி மசில் வந்து பிரே பிரேக் ஆகு அது செய் செரி செய்யிறது காக நீங்க அதிகமா வந்து புரதசத்து சாப்புட்றீங்க
அப்படியா இது இந்த மாரி தாக் அப்பல்லா எனக்கு கெடைச்சிச்சுன்னா நா இப்ப இருக்க நாற்பது ஐம்பது வயசானவங்களுக்குல்லா இதெல்லா தெரியமாட்டேங்குது இல்லயா உங்கள மாரி தெரிஞ்சவங்க சொன்னாதா அவுங்களுக்கு நல்லா புரியு இத இந்த விழிப்புணர்வுல்லா வரணு அவுங்களுக்கு
ஆமா இப்ப வந்து விழிப்புணர்வு வந்து நீங்க தெரிஞ்சிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்ட தேவ இல்ல உங்க உங்க ஃபோன்ல வந்து சேட் ஜி பி டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க தமிழ்லயே அது கூட பேசுனீங்கன்னா அது உங்க கூட தமிழ்லேயே பதில் சொல்லு
தமிழ்ல பேசலாமா அது கூட
ஆமா நீங்க தமிழ்ல பேசினா அது தமிழ்ல உங்களுக்கு பதில் சொல்லு
அப்புடியா நா ட்ரை பண்ணி பாக்குறே அது முயற்சி பண்றே
ம் ஊர்ல அப்றோ வெயில் எல்லா எப்டி இருக்கு
ரொம்ப வெயில்பா இந்த வருஷௌ ரொம்ப அதிகமா வெயில்ருக்கு மழ கூட வரமாட்டேங்குது நல்லா கோடை மழையின்னு வரணு வந்தாத தா ஆ வெயில் எல்லா கொறஞ்சி ஒடம்புக்கு நல்லா இருக் தண்ணி போர் தண்ணிங்களு ஏற மாட்டேங்குது முந்தி எல்லா போர் தண்ணிக்கு மோட்டர் போட்டா ஒரு நாப்பத்தஞ்சி நிமிஷத்துல வந்து தண்ணி நெறஞ்சிரு இப்ப எல்லா ஒரு மணி நேர ஒன்றர மணி நேரோ ஆனு னாலு தொட்டி நெறைய மாட்டேங்குது ஏன்னா ஆ நெலத்தடி நீரெல்லா ரொம்ப குறைஞ்சிருச்சி இல்லயா
ஆமா
மழ வரணு மழ வந்ததா நிலத்தடி நீர் நல்லா வ நல்லா ஏறி வரு தண்ணியு நல்லா கெடைக்கு
ம் ம் அது கரெக்ட் தா கடல்ல வந்து ஏதோ ஒரு சீற்றோ வந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த சீற்றம்னாலதா இந்த இந்த தடவ வந்து வெயில் அதிகமா இருக்க போது இந்த வருஷத்த விட அ அடுத்த வருஷம் வந்து அதிகமா வெயில் இருக்க போகுது அதுவு இல்லாம வெயில் அடிக்கிறப்ப அதிகமாக வெயிலாவு ஆ இந்த டிசம்பர் ஒட்டி இருக்கிற மாசத்துல வந்து அதிகமான மழை பொழிவு இருக்குனு சொல்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எப்டி எல்லா ஊர்லயு வெள்ள வந்துச்சோ அது மாரி இந்த வருஷம் வந்து எதிர்பாக் கலாம் சொல்றாங்க
அப்டியா வரட்டு நல்லா மழ வரட்டு மழ வந்ததா பூமி நல்லா இருக்கு
அதிகமா மழ வந்தாலு பிரச் ச்சன அதிகமா வெயில் வந்தாலும் பிரச்சன அதிகமா மழை வந்தா என்ன ஆகும்னா நம்மளோட டிரைனிங் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு மழை தாங்காது அதாவது பத்து நாளுக்கு அடிக்க வேண்டிய மழை வந்து ஒரே நாள் அடித்தால் என்ன ஆவும் கீழ இருக்ற த ஆ ட்ரைனேஜ்ல வந்து அதிகமா தண்ணி போயிரு அத ஆ இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆ டிரைனேஜ்னால வந்து அது தாங்குற அளவுக்கு சத்தி இருக்காது அங்கங்க வந்து ஒடைஞ்சிருது இல்லன்னா ரோட்ல வந்து அதிகமான தண்ணிய வந்து வெளியிட் டுருது இதனாலதா வந்து நமக்கு இது ஆ வீட்டுக்குள்ளல்லா தண்ணி வர்ற செய்திகள்லா வருது இந்த டிசம்பர் மாசம் ஒட்டி
அதுக்காகதா எல்லா ஊர்லயு என்ன பண்ணனும்னா டிரைனேஜ் எல்லா நல்லா மெயின்டென் பண்ணனு இந்த குப்ப எல்லா பிளாஸ்டிக் குப்ப எல்லா போடக்கூடாது அந்த மாதிரி ஊர் எல்லா நல்லா அவுங்கள ஒவ்வொரு மனுஷாலு நல்ல டிசிப்ளினா நல்லா அவுங்க அவுங்க வீட்டு குப்பை எல்லா மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு பண்ணா நல்லது எல்லா குப்பையு ஒரே எடத் துல போய் சேக்கறாங்க அது என்ன ஆகுது எல்லாமே கடல்ல போய் கலக்குது அதனாலதா பூமியில வந்து நிலத்தடி நீரெல்லா ரொம்ப கொறஞ்சி ட்டே வருது இந்த மாதிரி எல்லா மக்கள் பண்ணக்கூடாதுதா
ம் மெயினா வந்து இந்த அ பிளாஸ்டிக் பொருட் கள வந்து தண்ணியில போட்றது பிளாஸ்டிக் பொருட்கள வந் து அங்கங்க போடுறது இது என்ன நடக்கும்னா எங்கேயாவது பைப்கள் நடுவுல போயிட்டு அது சேந்துக்கிரு அது வந்து தண்ணிய வெளி போட விடாம ஆ தண்ணிய வந்து ரோட் பக்கம் வந்து அதிகமாக்கி விட்டுரு
ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா
ம்
எல்லா அரசாங்கந்தா கவனிச்சு பண்ணணு பண் பண்ணா நல்லது
ஆமா என்ன ஸ்கூல் தெறந்துட்டாங்க நாளைல இருந்து உங்களுக்கு வேல ஜாஸ்தி ஆயிருமே
ஆமா அந்த கொழந்தைங்கள்க்கு எல்லா ஆஹ யூனிஃபார்ம் எல்லா ரெடியா இருக்கு லன்ச் பேக் ரெடி பண்ணி நாளைக்கு அனுப்பனு
ஓகே நாளைக்கு என்ன சாப்பாடு கட்டி குடுக்க போறீங்க
நாளைக்கி ஆ முட்ட கிரேவி பண்ணலாம்னு நெனைக்கிறே புரோட்டீன் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா புரோட்டீன் கொழந்தைங்களுக்கு சேக்கணு அத்க்காக முட்ட கிரேவி அப்பறோ ரைஸ் ஸுஎதாச்சு பண்ணணு தக்காளி சாதோ அல்லது அ வெஜ்டபிள் பிரியாணி அது மாரி பண்ணி குடுக்கலான்னு நெனைக்கிறெ
ஆம்மா இப்ப உங்க கொழந்தை இருக்கிறல் ஆ வய்சுக்கு ஸ்வ ஸ்கூல்லயே வந்துட்டு கிரீன் டே ப்ளூ டேன்னு வக்கிறாங்க கிரீன் டேன்னா கிரீன் காய்கறிகள் கொண்டுபோனும்மா ப்ளடேன்னா ப்ளூல என்ன காய்கறிகள்ருக்கோ அதுக்க அது நம்ம கண்டுபுட் ச்சு அத எடுத்துட்டு போணுன்றாங்க
ம் ஆம்மா அந்த மாரியு கொண்டுவர சொல்லுவாங்க அ மாசத்துக்கு ஒரு தடவ வந்து எல்லோ டேன்னு கொண்டாடுவாங்க அப்ப எல்லோடங்கறப்ப நா வாழைப்பழொ குடுத்து அனுப்புவே அது எல்லோ டிரெஸ்ஸு போட சொல்லுவாங்க அந்தமாரி கொழந்தைங்களுக்கு வந்து கல்ர்ஸ் தெரியணுங்கறதுக்காக அந்த மாரி பண்றாங்க அத சின்ன கொழந்தைங்க க்கு என்னென்ன நெறத்ல வந்து என்னென்ன பொருள் இருக்கு அந்த மாதிரில்லா பழக்கப்படுத்துறாஙளா அந்த மாயிஎல்லா செய்ய சொல்றாங்க
ம்
உங்க கொழந்தைங்களுக்கு அந்த மாயிஎல்லா பண்றாங்களா
ஆம்மா ஆம்மா அதனாலதா நா கேட்டெ ந்த எங்களுக்கு இந்தமாரி பண்றாங்க
ம்
பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்தா இது இது பத்தி வந்து கம்ப்ளெண்ட்ஸ் வரு உங்க கொழந்த வந்து நாங்க சொன்னக் கலர்ல போட்டு வர்லன்னு சொல்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அது எங்க மேல கம்ப்ளெய்ண்ட் பண்றாங்க ஆம்மா கொழந்தங்க கம்ப்ளெய்ண்ட் பண்ணுமா இப்ப பேரண்ட்ஸ் யேகுட கம்ப்ளெய்ண்ட் பண்றாங்க
ம் கொழந்தங்க எங்க விட்றாங்க அ ஸ்கூல்ல ஒண்ணு சொன்னா ஒடனே அது வேணுன்சொல்லி அடம்பிடிச் ச்சு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு என்னென்ன தேவியோ எல்லாமே வாங்கி செட் பண்ணி நைட் பன்னண்டு மணி ஆனாலு அது முடிச்சுட்டுதான படுக்கறாங்க
ம் ம் அதுவுசெரிதா
ம்
போனவர்ஷோ இந்நேரோ வந்து நாங்க குற்றாலத்துல இருந்தோ ரொம்ப அருமைய இருந்ச்சு இப்போ இருக்கிற வெயில நெனைக்கும்போது அதுதா எனக்கு ஞாபகொ வருது
நாங்லு வந்திர்ந்தேல்ல அப்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம்ல நல்லார்ந்துச்சு அப்பல்லா உம் இந்த வர்ஷோ போவுமா எல்லாரு சே சேந்து
இந்த வர்ஷம் வந்து ஒரே ஒர் பிரச்சனை என்னன்னா வந்து ஆ மெய்ன் அருவிலையு பழைய அருவியிலயு வந்து கொஞ்சோ தட போட்ருக்காங்க
எதுக்காக
எதுக்காகன்னா இப்ப வந்து மெய்ன் அருவியு பழையஅருவியு ரெனோவேஷன் பண்றாங்களா அதன் காரணமாக வந்து பொதுமக்கள் வந்து குளிக்க தடை வச்சிருக்காங்க இப்ப நம்ம போனாலு வந்து நம்மளால ஐந்தருவி சிற்றருவினு சொல்ட்டு ஒரு சில ஆ அறிவுக்கு தா போய் குளிக்க முடியு அங்க வந்து கூட்டோ வந்து அதிகமா வந்துரு
ம் அந்த குழந்தைங்கள கூட்டிட்டு போணுன்னா புலியருவி போகலா புலியறிவி போனா நல்லா அவுங்க வந்து ஜாலியா குடிச்சுடுமாங்ல்லே அ சந்தோஷமாருப்பாங்க அங்க போவலா
ம் செரிங்க மேடம் நா வந்து ஆஃபீஸ் போவணு இப்போ நா வந்து வை வைக்கிறே உங்களுக்கு நாளைக் கால் பண்றே
செரி செரி ஓகே ஓகே செரி வைக்கிறே ரொம்ப சந்தோஷோ நீ போன் பண்ணது அடிக்கடி ஃபோன் பண்ணு பேசுவோ செரிப்பா ஆ வச்சுரேன்ப்பா
வக்கிறே